ஹலோ கேக்குதுங்களா.
ஆ கேக்குது மேடம் கேக்குது
அ ஆ நல்லா இருக்காங்க சார் நீங்க எப்டி இருக்கீங்க.
மேடோம் அப்றோம் எப்டி போயிட்டுருக்கு வாழ்கைல்லா
சார் நீங்க டிராவல்ஸ் வச்சு நடத்துறன்னு சொல்ட்டுக்கி ஆமாங்க சார் ஆமாங்க சார் ரொம்பவே வெயில
போல.
ஆமா ஆமாங்க சார் ஆமாங் இன்னொன் சார். நீங்க ஆ நாங்க டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார் நாங்க.
ஹலோ
அ கேக்குதுங்களா சார்
ஆ கேக்குது மேடோ
சார் நாங்க டூர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோ. சார் அப்ப பாத்தி ஆ ப்பப இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் லீவுக்காக நாங்க டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டூர் பாத்தீங்கன்னா ப். இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால நாங்க வேன் வந்து ஏசி வேன் நா ஆர்டர் பண்ணலான்னு டூ டூருக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்குறோம்
நல்ல விஷயந்தா மேடோம் ஏசி வேணும் தா விஷயத பட் இருந்தாலும் அவங்களுகு காசு. ட்டு கொஞ்சோ அதிகமா வரும் மேடம் அதுல
அது எவ்ளோ சார் ஆவூ உங்களுக்கு எதுனா பிளான் தெரியுங்ளா அத பத்தி
இப்ப இப்ப நார்மல் ஒரு இருவது நாயிரன்னா ஏசி ஒரு இருவத்தி ரெண்டு இருவத் அதுமாரி ரெண்டாயிர மூவாயிரந்தாங்க ஆகுது
செரிங் சார் நீங்க எதனா டூர்ல்லா அரேஞ்ச் பண்ணீர்கீங்ளா சார் அந்த மாரி
டூர் நா அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்க மேடம நானு எ ஃப்ரெண்ட் ஒரு ட்ராவல்ஸ் வச்சிருக்கா ஓகேங்ளா
ம் ம் ம்
அவங்கிட்ட அவ எதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா நா அரேஞ்ச் பண்ணி குடுப்ப நல்லபடியா பண்ணிதா குடுத்துட்டிருக்க
சரிங் சார்
உங்களுக்கு என்னைக்கு வேணுன்னு சொல்லுங்க நா வேனா பேசிட்டு சொல்ற என்ன ரேட்டு
இல்லிங் சார் இப்பதிக் பாத்தீங்கன்னா எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல்லா நல்லாருக்கு அங்கல்லா என்ன ரூல்ஸ் இருக்கு அதல்லா எனுக்கு தெரியாது ஒன்னொன்னு நானு இந்த தேதி ப்ளான் ஒன்னு டிசைட் பண்ணல நாங்க இந்த ஊருன்னு ஒன்னு டிசைட் பண்ல ஏனா ஒரு ஒரு ஊர் பத்தி எனுக்கு டீடெல் வேற தெரியாதுங்ளா டீடெய்ல் தெரியாம நம்ம மண்ணு இங்க போலா அங்க போலான் சொல்லீட்டு காச வேஸ் பண் கூடாது இல்லிங்ளா
ம் ம்
அதனால பாத்தீங்கன்னா செரி இவுங்க நம்பர குடுத்தாங்க இவருட்ட கேட் டூரிஸ்ட் பிளேஸ்ல்லா கொஞ்சோ ஏதா ப்ரீஃபா சொல்லுவாரு அவருக்கு தெரியு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க
ம் ம் ம்
அதனாலதா சார் உங்ளுக் கால் பண்ண ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லா நீங்க போயிருப்பீங்ளாமே
எவ்ளோ நாள் டூர் போறீங்க எங்கெங்க போறீங்க அப்டின் சொல்ட்டு எனக்கு ஒரு லி ஸ்ட்டா சொன்னீங்கன்னா நா வந்து அது எவ்ளோ நாளாகு என்னென்ன எவ்ளோ பட்ஜெட்டு் எது எதுக்ளா நீங்க பே பண்ணுன்றத நா சொல்லிடுவ
அப்டில்லிங் சார் இப்ப கொடைக்கானல் போனா ஆஹ் அங்க பாத்தீங்னா இந்த பார்க் இருக்கு லேக் இருக்கு கொணா கொக இருக்கு அப்டிலா சொல்லுவாங்கில்ல சார் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பிளேஸ் வந்து ஸ்பெஷலா இருக்கு அந்த எடத்துல பாத்தீங்னா ரொம்பவே அந்த எடோ இந்த மாரிலா இருக்கு இந்த ஊருக் போங்க இதல்லா இருக்குன் சொல்லிட்டு இருக்குல்லீங்க சார் ம் அந்த மாரி எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஃபெஷலா இருக்குன் சொல்லீட்டு கொஞ்சோ சொன்னீங்கன்னா எந்த ஊர் கொஞ்சோ டிசைட் பண்றதுக் ஈஸி
ஓகே எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு மேடம் நீங்க எந்த ஏரியா போ போறீங்க் ஃபஸ்டு
அதுதாங் சார் டிஸைட் பண்ண தெரீல எனக்கு அதனாலதா உங்ககிட்ட ஒரு பிளான் கேக்கற நானு
இப்ப கேரளா சைட் போன்னா மூணாறு அந்த மாரி எல்லாமே பாத்து எல்ல ஏரியாவு கவர் பண்ணீட்டு வந்தர்லா
செரிங்க சார்
கேரளாவுல சுத்தி பாக்ற்துக்கு நெறைய எடோ இருக்கு நீ நீங்க எந்த சைட் போணுன்னு சொன்னாலு நாங்க அந்த சைடு எங்க டூரிஸ்ட் பாஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து எல்லாத்திமே காமிச்ட்டுவந்துருவோ ஒன்னு கூடோ மிஸ் ஆகாது அப்றோ உங்களுக்கு புடிக்கலன்னா வேன்னா வேற எடம் போலா ஏனா வெயிலுன்றீங்க வெயிலுன்றது வந்து கொஞ்சோ கூலிங்கான ஏரியா எதா போட்டாலு நல்லாருக்கு மா உமா ஹலோ ஹலோ நல்மா ஹலோ கேக்குதுங்ளா